ஹலோ சொல்லுங்க மிஸ்டர் ஹவுஸ் அஸ்பெண்ட்
அதாங்க இப்ப நீங்க வந்து இப்ப கால் பண்ணது வந்து இப்ப எக்ஸ்ரா கால் நம்மளுக்கு ஏட் ஆகியிருக்கு அல்லதுங்க
புரியல
கால் எக்ஸ்ட்ரா ஒரு கே கால் ஏட் ஆகி இருக்கு இல்லப்ப
ஆ ஆ அந்த இதுல இருந்து கால் வரமாட்டேங்கு அது எப்படின்னா கால் பிசின்னு வருது கால் பிசினப்போ இன்னோரு நம்பர்ல இருந்து கூப்பிட்டுட்டே அதுல வந்து அதுல அந்த ஒண்ணு வேஸ்டா தா போகு எப்படியு
ஆ
அதுல வந்துட்டு கடைசி கால் என்ன ஆச்சுன்னா பிசி பிசின்னு வருது
புரியலைங்க அஞ்ச கால் முடிஞ்சு பிஸி
கால் பேசிட்டு இருக்கே வரே
ஹலோ
ஆ சொல்லுங்க
சொல்லுங்க அதாங்க சிம்பிளா சொல்ற விஷியோ இதாங்க ஆ அவக் கிட்ட இருத்து பத்தரம்மா நம்ம பாத்துக்கிட்டோன்னா வேல முடிஞ்சது
ஆ நீங்க சொல்றதே செரி இல்லங்க நம்ம லைஃப்ப எப்படி ரன் பண்ணணும்னு ரொம்ப தப்பு தப்பா பாடோ எடுக்கிரிங்க ரிக்கீங்க அவ்ளோதா
ஓ என்னங்க தப்பாப்பாடோ எடுக்குற பொண்டாட்டிக்கு புடிச்ச மாதிரி இருந்தா தப்புங்கிறீங்களா
புடிச்ச மாரி எங்க புடிச்ச மாரி இருக்கனு இருக்கனுன்னு இல்லங்க ஆ என்ன சொல்றது இது நா சொன்னேல ஒரு விஷயோ அப்ப அவங்ககிட்ட இருந்து பேசி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணவே மாட்டீங்களா அத பத்தி ஏ என்ன சொல்றீங்க பசங்க அவங்க மென்ண்டாலிட்டி இதுதா நீங்களு அப்டி இருங்க மாரி இப்ப சொல்றீங்க
ஐயோ அப்பல்லா நா சொல்லவே இல்ல ப்ரோ புரியுதா இப்ப சண்ட வஞ்சுன்னா இப்ப என்ன திட்டிட்டு நம்மள திட்டிட்டு அவங்க போனாலுமே அதாவது திருப்பி
உங்கள திட்டி போறது வேறங்க அது ஒரு சாதாரண ஒரு விஷயோ சியோ சரிங்களா ஆனா நீ அவங்கள திற்றதுங்கது ரொம்ப பெரிய விஷயோ இல்ல
உம்
நம்மதா ரெகுலரா திட்டு வாங்குறமே அப்படிங்கிற மாரி ஆயிரு ஆனா நீங்க அவங்கள திட்டு திட்டுனது ரொம்ப பெரிய விஷயம் தான
ம்
சொல்லுங்க
ஆ ஆனா அப்புல்லா இங்லிங்க ஆ அவுங்கள திட்றதுல்லா சாதாரண விஷயமா நீங்க அதா என்னது ஆ எங்கள திட்டுவாங்க நாங்க திட்டுவாங்கறது உங்ளுக் சாதண விஷயோ இப்ப நா வந்து வைஃப் திட்னா அது
எப்டிதானோ ஐமீன்ஸ் சோ உப்பு இல்லினாலு திட்டிவிங்க சக்கர இல்லனா திட்டிவிங்க
ம் நீங்க வந்து திட்டுவீங்க இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டிஃபன் பண்ணி தராங்க அக்கா இப்ப என்ன நீங்க வேற எல்லாத்துல சுகர் கட்ல வேற இருக்கீங்ளா உப்பு போடாம ரவ பண்ணிட்டாங்கன்னு வெச்சி போங்களே நீங்க தா ரவ நல்லா சாப்பிடுவீங்கல்ல ரவையில உப்பே போடல அந்த ரவை சாப்டுவிங்ளா
சாப்டுவேனே
உப்பு இல்லாமளே சாப்டுருவீங்களா
ஓ நா சால்ட கட்ல தாங்க சால்ட் கட்ல தாங்க இருக்க நானு
சால்ட்டு கட்டுமா உப்பு இல்ல சுகரு இல்லையா எதுவுமே இன்னா அது உப்பு சப்பு இல்லாம சூடு சொர்னையே இல்லாம இருக்கீங்ளா
சோ ஒடம்பு வெயிட் லாஸ் பண்ணோங்க அதனால வந்து ஃபுல் கட்ல எல்லாமே எல்லாத்தையு கட்ல இருக்கேங்க
ஏங்க வெயிட் லாஸ் மட்டு இல்லங்க ஹேர் லாஸ் பாடி லாஸ்
ஆ
நறைய லாஸ் இருக்குங்க
ஹேர் இருக்கலாங்க சரிங்களா இப்ப முடி ஹேர் கட் பண்ணாம கட் பண்ணிருப்பே ஹேர் கட் பண்ணாம தா வளர்த்திட்டு இருக்கே ஹலோ சொல்றே கார்லி மூடி மாறிரு அப்டி அப்டியே கர்லீ ஹேரா மாரிரு நெறைய குரோ குரோத் பண்ண குரோத் பண்ண கர்லீ ஹேர் ஆகிரு ஹேர்குளே
அக் ஆ
அதாது பீஸ் ஃபுல் ஈகோ வந்து ஹவுஸ் ஹஸ்பண்ட்டா இருந்தா அவுங்கள வந்து மீறி பேசுறதுல வந்து தப்பு நீங்க சொல்றீங்க
ஆமா என்னதா இருந்தாலும் பொண்ணுங்கள பேசுறது தப்புதாங்க எவ்லோதா என்னதா பண்ணாலு எங்க வீ ட்ல இருந்து வேலயே மாங்கு மாங்குன்னு செந்தாலு பொண்ணுங்கள நீங்க திட்டுறது தப்புதா அவுங்கள திட்டி அந்த மாரி பண்றது பெரிய தப்புதா செரிங்ளா
திட்றது தப்பு நீங்க சொல்றீங்க
நப்ம ஒரு நம்ம வந்துட்டு ஒரு டாபிக் பேசுனா நிறுத்தமா பேசுவோ இப்ப நீங்க ரொம்ப யோசிச்சி யோசிச்சி பேசிட்டியிருகிங்க அதா என்ன பண்ணீங்கன்னு நானு கேக்குற
என்னங்க புரில
ஒரு டாபிக் பேச ஆரம்பிச்சா நம்ம நிருத்தாம பேசுவோ அதாது நமக்கு டைமே பத்தாது ஆனா இப்ப உங்களால பேசவே முடியல இதுவே ஒரு விஷயோ இருக்குலங்க பேசவே முடியல அப்டிங்கறதே ஒரு பெரிய விஷயோ தானுங்க உன் கூட என்னால பேச முடியலமா
அப்ப ஏங்க பேச முடியாமான்ட்டு இல்ல இப்ப என்னன்னா நா வா சுகர் கட்ல இருக்கும்போது ஒரு லெவலுக்குமேல வந்து எயிட்டோ கிளாக் ஆச்சுனலே சாப்டாம உட்டோம்னா தல சுத்து உனக்கு தெரியுமா தெரியாதா
ஆமா ம் ஓ சுகரு அ சுகர் பேஷன்ட் இல்லங்க நீங்க அது மறந்துட்டீங்க சரிங்ளா
சுகர் பேஷண்ட்ல இல்லைங்க எங்க பாத்தா சுகர் பேஷன்ட் மாரியா இருக்கு அ சுகர் கட் ட்ல இருக்கங்க சுகர் தெரியுல ஓறலலா வந்து பிக் பேஸ் பேஸ்ந்து எல்லாமே வந்து க
நீங்க அப்போ வந்துட்டு இந்த இது நான் வேற என்ன சொல்றது ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்தா சாப்பட மாட்டீங்களா
டீவ் வாங்கிட்டுவா சாப்ட மாட்டீங்களனு ஸ்வீட் சாப்டுவேனே
ஏங்க நீங்க சுகர் கட்ல இருக்கீங்க
ஏங்க அதுக்கு ஆசியா ஆசியா ஒயிப் ஸ்வீட் தந்தா சாப்டாமா இருப்பாங்களா சொல்லுங்க
ம் இப்போ நீ பெரிய சுகர் கட்ல இருக்கிங்க பாடி மெயின்டென் பண்றதுக்காக சோ அந்த சுகர் கட்ட நீங்க வந்துட்டு எவ்ளோ அழகா மெயின்டென் பண்ணனும் சோ ஒங்களுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்தா நீங்க என்ன சொல்லணும் இல்லவா நா வந்து சுகர் கட்ல இருக்கேன் அதனால ஸ்வீட் வேண்டாம் அப்டி சொல்லணும் செரிங்களா அவங்க என்ன ஸ்வீட் தந்தாலும் வேண்டாம் சொல்லிருரனும் ஓகே
அப்ப தங்கச்சி சீட் குடுத்தா வேணா சொல்ல முடியாதுங்க
ஆ ஏங்க அதுவு ஒரு ஸ்வீட்டு தாங்க அது இனிக்குமா இல்லையா
பரவில்லைங்க ஒரு நாள் ஸ்வீட் சாப்டா ஒன்னாக
உம் அவங்க ஒங்களுக்கு பாகக்கா பாகக்கா தந்தாங்கன்னா வாங்கிக்கோங்க மத்தபடி எதுவு அவங்ககிட்ட வாங்கிகாதிங்க ஏனா உப்பு எடுத்துக்க மாட்டீங்க கஷப்பு எடுத்துபீங்கல்ல நா பாகக்கா கூட்டு செஞ்சு எடுத்துட்டு வாறேன் செரிங்களா
பாவக்கா கூட்டு செஞ்சு எடுத்துருகேன் ஃபர்ஸ்டே பாக்கும்போது யாராது ட்டு அ செஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் த்தான வாழ்கை துணைய வந்து மீட் பண்றப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோ சுகர் கட்டு சு சுகரா இது இதா பாவக்காவ சாப்டுவோ
ஏங்க நீங்க தான் சுகர் கட்ல இருக்கீங்க பவ பவர் கட்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க
என்ன பவர் கட்டு சுகர் கட்ல இருந்தாலுமே கடசா கடைசி நேத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்காக நம்ம சாப்டுவோம்ல ஈட்ட அ நீட்
அப்போ மில்லு அதாது இது வந்துட்டு காஃபி குடிக்க மாட்டிங்க காஃபி குடிக்க சொன்னா
பிளாக் டீ
இல்ல இல்ல பால் காப்பி தான் குடிக்கணும்னு சொல்ட்டாங்கன்னா கட்டண் ரைட்டா சொல்ட்டாங்கன்னா
பால் காப்பி எனக்கு அது செட் ஆகாதுங்கனு சொல்லி பாக்கு
செட் ஆகாது சொல்லிருவீங்க
ம் ம் பால் காபி ச கம்ப கம்பல்சரி குடிச்சம்ன்னா பால்ல வந்து சு சுகர் இல்லாம குடிப்ப
ம் ரங்க அதா சொல்ற சுகர் கட்னா சுகர் கட்டுதா அவங்க எதாதுச் ஸ்வீட் வாங்கிட்டுவதாங்க அப்டின் சொன்னா நீங்க சொல்லிரனும் இல்லமா எனக்கு சுகரே பிக்காது நா அதனால என்ன ஒங்கிட்ட சொல்றே அவங்கட்ட சொல்லிற அதனால சுகரே புடிக்காது நீங்க எது சுகர்ல்லாம் கொண்டு போனா வாங்ட்டு போ வேண்டாம் சொல்லிற இப்போ எந்த சுகரும் வராது
ம் அப்பல்லா கெடை எதங்க அவங்க அவங்க சுகர் குடுத்தா கம்பல்சரி சுகர் சாப்டுவனானு அவங்க சுகர் அந்த பனீர் ஸ்வீட் வந்து அவங்க குடுக்கலைனாலும் பனீர் ஸ்வீட் எடுத்து சாப்ட்ருவேங்க
ம் வாங்கிட்டு போய் சாப்டுவீங்களா
வேண்டா வேணா ச சொல்ல சொல்ல சாப்டுவேங்க
ஆமா ஆமா
பாக்ஸ் அ வந்து அ நானும் அவங்களா போட்டி போட்டு சாப்டுவோங்க
ஓ நீங்களா அவங்களா போட்டி போட்டு வேற இந்த எண்ணம் வேற இருக்கு ஒங்களுக்கு
ஆமாங்க
ம் இப்ப தல சுத்தலையாங்க உங்களுக்கு மயக்கமரலையாங்க உங்களுக்கு
ஐஸ்கிரீம் இருக்குலங்க ஐஸ்கிரீம் சுகர் ஸ்வீட்ருக்கு ஐஸ்கிரீம்ல்லா வந்து பாத்தீங்ன்னா என்ன சொல்ல சொல்றீங்க ஓ நீங்க வீட்ல வந்து
நா அந்த மாரி மீன் பண்ணல செரிங்ளா
செரிங்க நா இனி மேல்
நா ஏ நா நார்மல டீ குடிப்பேலங்க எப்பவுமே நா நா நா ரெகுலராவே நா நல்லா டீ குடிப்பே செரிங்ளா நா பால் டீ தா குடிப்பே அதுனால கேட்டே செரிங்ளா நீ ஒண்ணு உங்க உங்களோட எண்ணங்கள் நம்ம ஒன்னு சொல்ல முடியாதுல்லங்க நீங்க உங்களுக்கு பால் பிடிக்காது பிடிக்காதுனா பிடிக்காது அவ்ளோதா அது என்ன நீங்க ஸ்வீ்ட் எடுத்துக்க மாட்டீங்கன்னா எடுத்துக்க மாட்டீங்க
இந்தா இங்க பாருங்க ஐஸ்கிரீமு மில்க்கு நா சொல்றே கேளுங் கக் மில்க் எடுத்துப்பேங்க சரிங்ளா இப்ப தா நல்லா மில்க்டு நல்லா மில்க் எடுத்துப்பே ஐஸ்கிரீம்லா வந்து பயங்கரமா ஒரு பத்து கிலோ வரைக்கு அப்புடி சாப்புடுவே சரிங்ளா பத்து கிலோக்கு இப்ப விடாம ஒரு ஃபைவ்ஜு இப்ப மினிமம் டூ ஹவர்ஸ்லா சாப்புடுவே
பத்து கிலோ
அ அ டைமிங்கு ஒ
ஏங்க அவ்ளோ சாப்ட்ட தொண்ட புடிச்சுக்கோங்க தொண்டல்லா இன்ஃபெக்ஷன் ஆயிரு
பரவாயில்லேங்க அந்த ஐஸ்கிரீம் நா ஃபுல்லா சாப்புடமா வுடமாட்டங்க அவே அவுங்க அவுங்க வந்து ஐஸ்கிரீம் வந்து க்ளோஸ்ட்டு அப்டி தா அங்க சொல்லு போது இதுக்கு மேலே கெடையாது ஐஸ்கிரீம் அப்புல்லா அவுங்க சொல்ணு அ அஞ்சு ரூவாய்கு ஐஸ்கிரீம் சாப்புடுவாங்க அப்டி சொன்னாலு நா திருப்பி சாப்புடுவங்க ம் ஹலோ
டாபிக் பேசுங்க
அதாங்க சுகர் பத்தி தா பேசிட்ருக்கோ ஐஸ்கிரீம் வந்து
ஆமா சுகர் கட் தா நெஜமாவே சுகர் கட் பத்திதா பேசிட்ருந்தே
அதேதா நானு சொ நா கதையல்லா மாத்துலிங்க நா சீரீசா தாங்க சொல்றே ஐஸ்கிரீம் வந்து எனக்கு ஒ ஐஸ்கிரீம் வந்து அவுங்க வேணவே வேணா
ஆனா ஆ நீ நா நா வர்றே இரு அவுங்க பேச்சுகாக நீங்க சொன்னீங்கல்ல நீங்க தா சொன்னீங்களே எனக்கு ஐஸ்கிரீம் புடிக்காது அப்டி சொல்லிட்டு உங்களுக்கு நீங்க என்ன சொன்னீங்க எனக்கு எனக்கு இந்த பால் பொருட்கள் தா புடிக் கும் ஐஸ்கிரீம் புடிக்காது அப்டின் சொல்ட்டு நீங்க மொதல்லே சொன்னீங்க ஆனா அவுங்க என்ன சொன்னாங்க எனக்கு ஐஸ்கிரீம் தா ரொம்ப புடிக்கு அப்டின் சொல்லி சொன்னாங்க சோ நீங்க அவுங்களுக் கத வந்துட்டு இல்லா ஐஸ்கிரீம் சாப்புட்றே அப்டி சொல்லி சொல்றது தப்புதானங்க உங்களுக்கு புடிச்ச விஷயத்துல தா நீங்க பண்ணனு
ஏங்க அவுங்க எதாவது சொல்றேன்ல எனக்கு வந்து ஐஸ்கிரீம் ரொம்ப புடிக்குமே
ஏங்க அவுங்க சொன்னாங்குறதுக்கா அவுங்க நீங்க சொன்னதுக்கு புரியுதா அவுங்களுக்கு நீங்க அவுங்க சொன்னாங்கிறதுக்காக ஐஸ்கிரீம் சாப்புட கூடாதுங்க இப்போ வன்ட்டு அவுங்க வந்துட்டு நீங்க வந்து எனக் ஐஸ்கி கிரீம் தாங்க புடிக்கு நீங்களா ஐஸ்கிரீம் சாப்டுங்க அப்டின்னு சொன்னா பரவால்ல நீங்க என்ன நீங்க வன்ட்டு அவுங்க என்ன சொன்னாங்க அவுங் அவுங்களுக்கு இப்ப நீங்க என்ன சொன்னீங்க இல்ல எனக்கு இந்த பால் பொருள்கள் தா ரொம்ப புடிக்கு அதுல உள்ள ஸ்வீட் தா நா சாப்டுவே நீங்க சொன் சொன்னிங்க நீங்க அப்ப என்ன பண்ணு நீங்க அப்படிதானே இருக்கணு நீங்க அவங்களுக்காகல்ல மாத்திக்க கூடாதுல்ல மொத மொதல்ல நீங்க என்ன சொல்றீங்க மொத மொதல்ல நீங்க என்ன சொன்னீங்க புடிக்காதுன்தான சொன்னீங் க அவங்க சொன்னாங்கங்கிறதுக்காக மட்டுமே புடிக்குன் சொல்றது வந்து நீங்க எதோ அவங் ங்களுக்காக சொல்லி அவங்களுக்காக வெ கஷ்டப்பட்டு பண்ற மாரி தானே இருக்கு அந்த கஷ்டப்பட்டு பண்றது எப்டிங்க ஒரு திருப் த்தியா இருக்கு சொல்லுங்க
நீங்க அதாங்க ஐஸ் அ ஐஸ்கிரீம் சாப்பறது கஷ்டப்பட்டு பண்றன் நீங்க சொல்றீங்க ஏனா கஷ்டப்பட்டு ஐஸ்க்ரீம் சாப்புட்றேன்னு நா சொல்றே உங்களுக்கு அது புரிதா
ஓகேண்ண கஷ்டப்பட்டனாலு நா சாப்டுவேன் சொல்றீங்ளா
யார் கஷ்டப்படுறது நா கஷ்டப்படு நா கஷ்டப்படுறன் உங்ககிட்ட சொன்னனா அந்த சாப்புடும் போது அது அந்த
புடிக்காது அப்டிங்கற ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு தாங்க சொல்வ இப்ப எனக்கு வந் ட்டு புடிக்காது என்ன புடிக்க புடிக்காத விஷயத்த போ என்ன வந்துட்டு சாப்ட சொன்னா நா சாப்புடுவேனா வேணானு சொல்லிருவே
டியப்போ உங்களுக்கு பிடிக்குன் எனக் தெரியு அதையு சாப்ட சொல்ல மாட்டாங்க யாருமே சரிங்களா அ நா சொல்றத நீங்க புரிஞ்சுக்கங்க ஏனா ஐஸ்கிரீம் புடிக்காம சாப்படறக்கு புடிச்சு சாப்பறக்கு வித்தியாசம் வந்து சாப்புடும் போது தெரியுமா தெரியாதா
ஏங்க நம்ம ஒருத்தக்குனா மட்டு பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க ஒருவேல புடிச்சி செஞ்சாலு நமக்கு என்ன தோணு நமக்கு என்ன தோணு அப்டின் சொன்னா அவங்கள புடிக்கல அவங்க வந்துட்டு புடிக் கவே இல்ல அவங்க வந்துட்டு நமக்காக சாப்புடுறாங்க அப்டின்தான தோணுமா இல்லையா அவங்களுக்கு
உங்களுக் சாப்ட்டாதா தெரியு
ஏங்க அவங்க சா நீங்க அததா நமக்காக நமக்காக சாப்புடறாங்கன்னு ஃபீல் ஆயிடுச்சுன்னா
தப்பா நெனைப்பாங்களன் சொ சொல்லாம கூட இருந்துருக்கலால்ல
நமக்காக சாப்ட்டாங்கன்னு ஃபீல் ஆயிடுச்சுன்னா
ஏங்க நமக் அ ஆனா சாப்புட்ற விதோனு ஒன்னு இருக்குல்லங்க
என்னவா இருக்கட்டுங்க இந்த மாரி எண்ணோ வந்துடுச்சுனாலே அங்க முடிஞ்சுச்சுலங்க எல்லாமே இப்போ நமக்காகதா அவங்க பண்றாங்களா
இன்ட்ரஸ்டா இருந்தா தானே சாப்ட முடியு இன்ட்ரஸ்ட்டு இல்லன்னா எப்டி சாப்ட முடியு இப்ப அவங்களுக் பிடிக்கறதுக்காக நாம சாப்டாலுமே இன்ட்ரஸ்ட் அ ஃபீல் இன்ட்ரஸ்டா சாப்டாதா சாப்ட முடியு அது எப்டிங்க ஒ செ பத்து நிமிஷ் சாப்வாகோ பத் ஒரு ப ஒ ரெண்டு ஐஸ்கிரீம் சாப்புலா மூனு ஐஸ்கிரீம் சாப்புலா அப்பறமா கண்டினியூஸா ஐஸ்கிரீம் சாப்ட முடிமா
தொண்ட புடிச்சிருங்க அப்பறோ தொண்ட கெட்டு போயிரு பாலா போயிரு வாய்ஸ் போயிரு எவ்ளோ விஷயங்ருக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரு
இன்ஃபெக்ஷன்லா ஆகாதுங்க ம் நாங்கள்ல்லா கிளீனாதா ஐஸ்கிரீம் சாப்புடுவோங்க நாங்க நல்லதா சாப்புடுவ அவங்க பக் பக்கவாக எனக்காக எனக்காக அவங்க வந்து பக்காவா எதே இது பண்ணி தருவாங்க அதலா ஒன்னு பயோ இல்ல பயப்படாம சாப்புல்லா
ஏ அது இதா எவ்ளோ சொல்லியாச்சுங்க அதா அது அவங்களுக்காக நீங்க ஒரு விஷயொ பண்ணா அது அவங்களுக் சுத்தமா பிடிக்காது நம்மாலா விரும்பி பண்றதுல விஷயோ இருக்கு சரிங்களா
இப்ப நா நாம நம்ளுக்காதா நா பண்ற அவங்களுக்கா நா பண்ல எனக்காகதா நா பண்றே அவங்களுக்கா நா எப்டி பண்ற நீங்க நெனைப்பிங்க இந்த கால்